ஹலோ
சொல்லு சாமி அத கால் வந்துச்சா அதா கட் பண்ணிட்டே
சேரி சேரி
ஆ சொல்லு எங்கெங்க போனீங்க இந்த டைமு
அதுதா இவங்க பம்பைலேந்து கூட்டிட்டு போயிட்டாங்க போய் சாமி பாத்தோனே எங்கேயுமே ஸ்டே கெடையாது சன்னிதானத்லயே அன்னைக்கு ஒரு நைட் மட்டு ஸ்டே பண்ணிட்டு மறா நாள் நெய் அபிஷேகத்துக்கு
ம் ஏ பறக்க பறக்க போகணு
அதுதா எனக்குந் தெரியல அது இந்த சி அது இந்த இவுங்கலா ரொம்போ ரொம்ப டூரு வேணு டூரு வேணுனு நல்லா குருசாமிய மண்டைய தேச்சு உட்டாங்க
அஆ உங்க குருசாமி போக சொல்லு உன் குரு சாமிக்கு வேற வேள கெடையாது
குருசாமி உக்காந்து உக்காந்து போறதே நா வெறுத்துட்டே
ஆ
ஆ குருசாமி அவரு ஒரு ஒரு பத்த அடி நடந்துட்டாருனா டீ குடிக்கணுமாமா
ஆ
இதுக்கு மேல ஆகாதுனா அவங்க ரெண்டு பேத்தையு இழுத்துட்டு நா பாட்டுக்கு இப்ப அவனுங்ளேலா புடிக்க போயிட்டே கரக்டா புடிச்சிட்டே அவனுங்களயு
சேரி சேர் ஆ ஆ
அப்ப அது வேண்டா தண்ணி கம்மியா இருக்கு நம்ம குற்றாலம் போய்கலா அப்டின்னு சொன்ன னே சேரி அங்க கொஞ்ச நேர இருந்துட்டு அங்க வேண்டியதெல்லா வாங்கிட்டு அப்ற குற்றாலம் கெளம்பிட்டோ
ஓகே
அப்ப நைட்டு பதினோரு மணி இருக்கு நைட்டு போயி குளிச்சிட்டு
நைட்டு அந்த நேரத்துக்கு யாரச்சு போய் குளிப்பாங்களா
ஆ அப்ப வேற என்ன பண்றது நைட்டு் எல்லா குளிச்சுட்டு
ஆ
எல்லாம் முடிச்சுட்டு அப்ற அங்க வந்து ஸ்டேயல்லா அங்க கெடையாது அங்கே இவுங்களா ஜோசியம் பாத்துட்டு இருந்தாங்க
அஹ ரொம்ப முக்கியோ எல்லாரையு கை கொண்டு வந்து காட்ட சொல்லு நானே சொல்றே இவனுங்க மூஞ்சிக்கு
அப்பற இது முடிச்சிட் நேரா திருச்சந்தூரு
ஆ
ஆ கேரளாக்குள்ள அவ்ளதா இந்த ரெண்டு பிளேஸ் முடிச்சிட்டு அப்றோ திருச்செந்தூர் போய்ட்டோ திருச்செந்தூர் என்னன்னானா சக்கா கூட்டோ நூருவா டிக்கெட்டே எங்க கட லந்து முன்னாடி முட்டு வருது ஃப்ரீ தர்சனோ அந்த ஃப்ரீதர்ஸனோ ரொம்ப ரொம்ப இது போகுது
கூட்டமா
ஆ அப்ற யாருமே சாமி பாக்கல போய் கடல்ல குளிச்சிட்டு சாப்புட்டு
இவனுங்க சும்மா இந்த மாரி ஊர் சுத்துறக்கு வேண்டி இது பண்ணிட்ருக்குறானுங்க
ஆமா ஆனா ஆக்சுலா போனனா போகவே கூடாது டூர் எங்கியுமே போ கூடாது உ
ஆ
ம் இந்த முத்துமாரியம்மன் கோயில் காரங்களா இருக்கராங்க அவுங்களா டூரே போ மாட்டாங்க
ஓ
ம் அவுங்க போம்போது பெருவழில தா போவாங்க வரம் போதே அப்டி நேரா வீட்டுக்கு தா
அப்ப டூர் போ போது போ கூடாதா
ஆஹ போ போது போ கூடாத் வரமோ போ கூடாது
ஏ
ஆமா போம்போது அது போக போது நம்ம இருமுடி வெச்சிட்டு போறோ
ஆ
நேரா சன்னிதான தா கொண்டு போனு வர போதே அவர்கிட்டந்து அந்த பிரசாத வாய்ன்ட்டு வரோ அத வச்சி நம்ம எங்கெல்லா சுத்த முடியு
ஓ அதனால சொல்றியா
அனா போ போது போய்க்லா இப்ப அண்ணங்கூடி சொன்னாங்க பெரிய குருசாமிலா இருக்கு போதெல்லா போ போது போய்க்லா அப்டின்னாங்க எப்புட்ன்னானா தே நம்ம கேரளாக்குள்ளயே இருந்தனா இப்ப என்னைய பொறுத்தளவுக்குல்லா இந்த கேரளாக்குள்ள அவரு அவரோட ஆறுபட வீட் டுக் போய்டு வந்தர்லா ஆறாவதா சபரிமல போயிட்டு ஆ ம்ம முருக நாட்ட அவருக்கு ஆறு பட வீடுருக்குது அல ஆறாவதா சபரிமலயே அண்ணனுக்கு தெரியு மிச்ச இவுணுங்களுக்கெல்லா தெரியாது
சும்மா எல்லாரு மால போறாங்கன்னு மால போட்
ஆமா எல்லா ஒரு இதுக்காக மால போட்டுக்கறது இத்தனைக்கி ஐயப்பனுக் கல்யாண ஆயிருச் சி ஆ அது முடி இன்னி வரிக்கு யாருக்கு தெரியாது
இவனுங்களுங்க்லா சும்மா இது பண்றக்கு வேண்டி மட்டு தா
ஆமா அப்ப திருச்செந்தூர் முடுச்சுட்டு அங்கேயே மத்யானோ ஆய்ருச்சி மத்யானோ ஒரு நாலு மணி ஆயிடுச்சி அங்கருந்து கெளம்பி நேரா ஐயோ வனபத்தர காளியம்மன் கோயிலுக்கு போனோ அந்த பெருசாருக்குமே சாமி
தெரியாது எனக்
அ அங்க போய்ட்டு அங்க அதுக்கடில பெரிய பெருமாள் செல ஒண்ணிந்தது
அ அ அ
போயி இன்னோரு பெருமாள போய் பாக்குற மாரி நானு அண்ணே அப்றோ இன்னொரு தங்க ரெண்டு பேரு போயிருந்தோ டிக்கெட் இருவது ரூபா டிக்கெட்டு குடுத்து உள்ள போய் சாமிய பாத்துட்டே அப்டியே அங்க கதா அண்ணே அந்த கண்ணாடி இதெல்லா வாங்கிட்டு உங்குளுக்கு இந்த சாக்லேட்டு
என்ன சாக்லேட்டு
அதுதா நீங்க இந்த நைன்டிஸ் முட்டாய்லா கேட்டுட்ருந்தீங்ளே
நான் ஒன்னு கேக்கல அது அவுங்க
அஹ ஆமா ஆமா அம்மா கேட்டாங்க அம்மா கேட்டா
உஉ எனக்கு என்ன வாங்கிட்ட வந்த சொன்ன ஒண்ணு வாங்கல
அதெல்லா வாங்கிட்டு அப்டியே வந்தோ அப்புறந்தா நவகிரக கோயிலுக்கு போனோ மத்தியான ஆயிருச்சி மத் தியான எவனாச்சும் போவானா போனா எந்த கோயிலு தொறக்கல சும்மா போய் கோபுரத்த மட்டும் பாத்துட்டு எல்லா வந்தாச்சி
அப்ப இதுக்கு போனீங்களா தஞ்சாவூர் க்கு
அ தஞ்சாவூர் லாஸ்ட்டு
ஓ
தஞ்சாவூர் முடிஞ்சா நேர வீட்டுக்குதா
எப்படித்தா அங்க போய் அத்த நேர நின்னுட்டு திருப்பி டூருக்கெல்லா போற உங்களுக்குலா முடியுதுன்னே
அ ஏழு நாளு என்னதா ஆகர்து டையர்டு குளிக்காம சுத்திக்கிட்டு இருக்குறோ எல்லாரு
குளிக்காம் குளிக்காம் கோவிலுக்கு போறிங்
ஆம்மா குளிக்க கூடாது சபரிமல போயிட்டு வந்தா குளிக்க கூடாது
அஅ அப்ப பீச்ல குளிச்சிருப்பீங்கல்ல திருச்செந்தூர்ல
அதுதா இன்னொன்னு எனக்கு அதா ஒரு கான்செப்ட்டு என்னன்னா நா தெரியாம எங்க குளிஸ் ட்டேனா கீழ வந்தோனே குளிஸ்ட்டே குளிச்சோன்னே இவுங்க எல்லா திட்டிட்டாங்க என்ன எதுக் குளிக்கிற அப்டின்னு மறா நாளு இவுங்க குற்றாலத்துல குளிக்கிறாங்க பீச்சுல குளிக்கிறாங்க இது தப்பு இல்லையா கேட்டா இது புண்ணிய நதி இங்களா குளிச்சுக்கலா அப்டிங்கிறாங்க
அஅ யாருக்கு புண்ணிந்தா தெர்ல
உஉ இப்ப லாஸ்ட்டா அங்க அங்க போயிட்டு எங்க ஒம்போது நவ கிரகம் கோயிலும் கூடி பாக் கல ஏலோதா பாத்துருப்போ
அ
நாங்க எட்டு பாத்துருக்கோ திருநள்ளாறோ சேர்த்தி காலைல அஞ் சு மணிக்கு எறங்குனோ நேரா பஸ்சு புடிச்சி அங்க போனோ
சொன்னாரு சொன்னாரு உன்ன இனி யாரு இன்னு வரவே இல்ல அதுனால நாங்க மட்டுந்தா போனோ
நைட் ரெண்டு மணிக்கு போனோ ரெண்டு மணிக்கி எறங்கி பஸ் ஸ்டாண்ட்ல போனோன்னா கர்க்ட்டா இருந்துது எங்களுக்கு ஆறு மணிக்கெல்லா அங்க காலைல ஆறு மணிக்குலா அங்க எற்டியாச்சி அங்க போயி கொ கொளத்துல குளிச்சுட்டு
சேரிங்க
இவுங்கல்லா ஐய்யோ குருசாமி அந்த கத்து கத்துறாரு ஐயோ நாங்களா வர்ல அங்கெலா ஃபைன் கேப்பாங்க அதாயிரு இதாயிருன்ட்டு வேண்டவே வேண்டா நீங்க வேணா நீங்க உங்ளுக்கு பாக்கணுனு இருந்துச்சுன்னா போய் பாத்துட்டு வந்துருங்க
ஆ
ஆலின்னு சொல்லி அப்ப நாங்க மட்டு போனோ ஏன்னா ஒன்போது நவ மெயின் கோயிலே இது ஒண்ணுதா இது போய் பாத்தே ஆவணு சேரி நாங்களா போயி பாத்துட்டு அப்டியே ரிட்டர்ன் வரம்போது இவங்க எங்க இருந்தாங்கன்னா இது ஆறுபட வீட்ல இன்னொன்னு இருக்குமே அ முருகனோடது சாமி மல
தெரியாதுங்க
சாமி மலைக்கி போயி அவுங்க அங்க நின்னுட்ருந்தாங்க நாங்க பஸ் ஏறி நேரா அங்க போயிட்டோ
இப்ப முருகர்க்கு மால போட்டு போனீங்ளா இல்ல ஐயப்பர்க்கு மால போட்டு போனீங்ளா
அதுதா தெரில அப்புறோ நாங்க போயிட்டு பாத்துட்டு வரக்குள்ள இவுங்க சாமி மல மல ஏறி சாமிய பாத்துட்டு இவுங்க கீழ எறங்கி ட்டாங் கரக்ட்டாருந்துது கெளம்பிட்டு மீதி இருக்கிற அங்கனருந்த சனீஸ்வரர் இது ராகு கேது கோயில பாத்து ட்டு நேரா அங்க இருந்து இங்க போய்ட்டோ
ஆ
ஆ தஞ்சாவூரு
சேர் செரி
ம் தஞ்சாவூரு போயி அங்க கொஞ்ச நேரோ நைட் டு போயி நைட்டெல்லா சுத்திட்டு அது எத்தன மணிக் கு ஆறு மணிக்கு கொண்டு போய் சேக்கறாங்க பத்து மணிக்கு க்ளோஸ் ஆயிருமாமா என்னத்த நாங்க சுத்த முடியு ஒன்னு சுத்த முடில கைல காசுங் கூட இல்ல ஒண்ணுஞ் சாப்புடவு இல்ல
ஆ ஆ
சேரின்ட்டு இப்டி ஜாலியா அங்கயே அங்கயே சுத்திட்டு அங்க சாமிலா பாத்துட்டு ஃபோட்டோலா எடுத்துட்டு கர்ட்டா இருந்துது அங்கலா கதைலா சொல்லிட்ருந்தாங்க தஞ்சாவூரோட கத அதெல்லா கேட்டுட்டு அப்டியே அதா தஞ்சாவூர்ல சோழர் தான இது பண்ணது
ம்
அ அவரு இது பண்ணம்போது அவரு இந்த கோயிலு கட் டிருக்காரு ஒரே கல்லால கட்னதாமா
ஓ
அ அங்க அத்தன உயிரு இந்த கோயில கட்டமோ அவ்ளோ உயிரு போயிருக் குதாம்மா யானைலருந்து மனுஷங்க வரைக்கு எறந்திருக்காங்க
ஓ
அங்க நந்தி பெருசாய்ட்டே வருமாமா
ஆ அது கேள்விப்பட்ருக்கே நானு
ஆ நந்தி வளந்துட்டே வரு அப்டின்னு அதுக்கொரு கத சொன்னாங்ளே என்ன கத சொன்னாங் ஆ நந்தி சாப்பறக்கு ஆப்போசிட்ல ஒரு ரூம் ஒன்னு காம்சிர்ந்தாங்க அங்க போய் அடிக்கடி சாப் ட்டு வரோ அப்போ சிவன் பாக்கம் போது நீ போய் சாப்ட கூடாதுன் சொல்லி கட்டி வெச்சிர்ந்தாராமா இங்கயேதா இருக்குணுன் சொல்லி அந்த நந்தினு வளந்து வளந்து வருமாமா அப்புறோ திருடன்ங்கள்லா வந்திருக்காங்க ஒரு ரெண்டு பேரு இந்த உடும்பு இருக்குல்ல
ஆ
உடும்பு தெரியும்ல
தெரியு தெரியு
ஆ அந்த உடும்பு வந்து உடும்ப வச்சு அவுங்க அந் இந்த கோபுரத் மேலந்து எறங்கி வந்திருக்காங்க
ஓ
அ எறங்கி வந்தோன அந்த கோபுரோ ஒடஞ்சதெல்லா காம்சிர்ந்தாங்க
ஓ
இப்போ வந்து சிவனோடது எல்லா நகயிதயு எடுத்துட்டு போனக்கப்புறோ சிவனோட சக்தி வச்சு அவுங்க ஸ்டாச்சூ ஆய்ட்டாங்க கல்லாய்டாங்க அந்த ரெண்டு வேரு அ அந்த ரெண்டு செலயு அங்கதா இருந்துது அந்து ஸ்டாச்சுவான செலையு அங்க ஓ அத எல்லாமே பாத்தோ ஆ அப்பற ப பக்கத்துல ஒரு அம்மன் கோயில் இருந்தது அதுலே ஒ ட்ன மாரியே அதுக்கு ஒரு கத சொல்லிருந்தாங்க இந்த ஸ் சோழர் வந்து சிவனுக்கு வந்து நீ டெய்லி பால் அபிசேகோ பண்ணனு அப்டின்னு இவங்க பண்ணிட்டே இருந்திருக்காங்க காசு இல்ல இவங்கைல அப்போவு இவங்க புள்ளைக்குடுக்கற மார்புலருந்து பால் எடுத்து சிவனுக்கு பண்ணிருக்காங்க
அ
அது பண்ணும்மோதே இவங்க இதெல்லா பாத்துட்டு சேரி நீ சாமியாதா அடுத் தவதாரம் எடுப்பன்னு சொல்லி அதுக்கு ஒரு இது பண்ணி அங்க சாமி செல வெச்சிருக்காங்கலாமா அவுங்களுக்கு
ஓ
எல்லா கேட்டுட்டு வெளில வந்து கல்வெட்டெல்லா படிச்சுட்டு வெளில வர கரெட்டா இருந்தது வந்தோனே பா துன் நிறுத்துனானுங்க நிறுத்தி எல்லாத்துக்கு நெய்யி குடுத்தாங்க இத்தணோன்னு டிப்பா டப்பால
அ அவுங்க மட்டும் ஒரு தூக்கே எடுத்துகிட்டாங்க
ஹாமா எத்த ரெண்டு தூக்கு இருந்தது எதுக்கு இத்துனுன்டு ஒரு பத்து ரூவா டப்பாலதா வெச் சிருப்பாங்க நெனைக்கிறே
ஆ
அ சேரி அண்ணி
சேரி சம்பா நா திருப்பி கூப்புறே டைம் ஆயிருச்சு பேசுனதுல டைம் போனதே தெரியல
அ அ
செரி இரு கூப்புறே
அ